ஹலோ ஆ கேக்குதா ஆ சொல்லுக்கா
கேக்குதா
ஆ ஆ கேக்குது கேக்குது என்ன பண்றீக
இந்தா தா இருக்கோ நீ என்ன பண்ற
ஆஹ இந்த மாரிதா கா சாப்பாடு வாய்ண்ட்டு வர சொல்லி இருக்கே டயர்டா இருக் இன்னைக்கு நாங்க திருச்செந்தூர் போனோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆ நல்லபடியா கும்பிட்டாச்சு என்ன கியூல தா ஒரு நாலு மணி நேரோ நின்னு நின்னு போனோ நூறு ரூபா டிக்கெட்டுக்கே நாலு மணி நேரோ ஆயிடுச்சு
இப்பெல்லா யாரு டிக்கெட்லா நெறையா காசு எல்லா கொடுத் த்து பாக்கூடாது எல்லாருக்கு இலவச சொன்னாங்கன் சொன்னீங்க
ஆமா அது நூறு ரூபா டிக்கெட்டு பொது தரிசனோ இது ரெண்டு தா வேற எதுவு கெடையாது ம் அந்த மாரி ஆமா அந்த மாரி இதுக்கே நாலு மணி நேரோ ஆயிடுச்சு அதுக்கப்பறோ வந்து நைட்டு கிளம்புனோ வீட்ல இருந்து பன்னெண்டு மணிக்கு அங்க போறதுக்குமூணு மூன்றை ஆயிடு செரி ஒரு காபி குடிச்சோ நாலு நாலு மணிக்கு போய் கடல்ல போய்ட்டு சும்மா அ கால மட்டு கழுவிட்டு அ நால்ர மணிக்கு கியூல நின்ன வுங்கதே பாத்தா போகுது போகுது போகுது கோயிலுக்குள்ள சுத்தி சுத்தி சுத்தி சுத் பர்ஸ்ட்டு போயி ஏழே முக்காாலுக்கு தா சாமியே கும்ட்டோ ஏழே முக்காலுக்கு சாமிய கும்ட்டு எ வெளியில வர எ
செரி விடிய கால முறை எப்டி பஸ்சு தாண்டுனீங்களா எப்டி உங்கள செட்டா அனுப்ச்சாங்க
என்ன பண்றது பசி தூக்கோ இல்ல ஏ கேக்குற ரொம்ப கஷ்டப்பட்டு முருகன போய் அந்த அஞ்சு நிமி அஞ் ரெண்டு நிமிஷோ ரெண்டு ரெண்டு நிமிஷோ பாத்தது வந்து மனசு ஆ ஆமா மனசு சந்தோஷமாயிடுச்சு எத கிருத்திகையா இது சந்தன காப்பு அலங்காரோ பண்ணி சு சூப்பர் ஆ வச்சு இருந்தாங்கே நாங்க மால வாங்கி போ
போட்டுருந்துச்சு ச நா நெனச்சே நாளைக்கு தா போட்று கு நா இப்ப போட்டுறோ ஆ நாளை கோயிலுக்கு போவோன்னு நெனச்சிட்டு நா இன்னைக்கு போகல தெரியா ஆனா இப்ப வந்து எல்லாமே வந்து மொத நாள் பாதியு மறுநாள் பாதியுமா வருது நாளை காலையில வரைக்கு இருக்கும்னு நெனைக்கிறே
ஆ அதா அதா அந்த மாரி பண்ணி சாமி நல்லா பாத்தாச்சு நல்லா பாத்து சாமி கும்டுட்டு ம் அப்டியே கெளம்பி வந்துட்டோ ம் கெளம்பி மத்யானந்தா வந்தோ ஒன்ற மணிக்கி அப்புற வந்து சாப்புல்ல கால டிஃபன் வந்து ஹோட்டல்ல சாப்ட்டு தா நாங்க கெளம்புனோ பத்து மணிக்கு ம் சாப்ட்டுதா கெளம்பணு தூங்கிட்டே தூங்கிட்டே இப்பதா எந்துருச்சே ஆறு மணி ஏழு மணிக்கி
தம்பி அதுவும்மா தூங்கிடுச்சி
அவுக வேலக்கி பிட்டாங்கக்கா இப்பதா வந்துட்ருக்காக பாவோ அது ஆள் இல்ல அப்புடின் சொல்ட்டு வேலைக் போயிர்ச்
ஆமா இன்னிக் சனிக்கெழம அய்யோ ஞாயிற்று கெழமனா எங்க வீட்ல இருந்திருப்போ ம்
வந்துகுட்ருக்கு நா அதா நைட்டுகு சிப் டிஃபன் எதாது வாய்ங்கிட்டு வந்தினாலு செய்ய முடியாது சொல்ட்டே அதுனால மூணு மூணு சப்பாத்தி மட்டு வாய்ண்டு வரேன் சொல்லிருக்
ஏன் இன்னைக்கி ஹாடா சாப்புறீக லைட்டா ஃபுட்டா ஏதாவது சாப்புட வேண்டியது தானே
இது இருக்கட்டு எதையாவது தின்னா சேரிங்கிற மார் தா இருக்கு
ஆனா பரவால்ல நீங்கனா சப்பாத்தியா சப்பாத்தி சாப்புரிய அப்பப்ப நா பாத்துருக் எனக்கு தொண்டைகுள்ளே சப்பாத்தி எறங்காதுல சும்மா எப்பயாச்சுனாலுமே எறங்காது டெய் டெய்லிக்கலா இல்ல எப்பயாச்சு ஒண்ணு ஒண்ணு சாப்புட்டு நீ பாத்திருக்கியா முழுசானா ஒன்னு கூட சாப்புட மாட்டே அது என்னமோ எனக்கு அது உள்ள எறங்காது அது அந்த மென்னு மென்னு ஸ்லோவா சொன்னா சும்மாவே லேட்டா சாப்டு சப்பாத்தினா எனக்கு இன்னு லேட்டாகு அது அந்த டென்சன்லேயே நா அத வந்து சாப்புறதே அரவே நிப்பாட்டிட்ட
மாமா சப்பாத்தி தா கேக்கு அதுக்கு எத்தன வேணாலு போட்டு வப்பே
ம் ஏ என்ன சொன்னுச்சு மாமா இது மாத்தர சாப்புறதுக்கு
அதுதே அவுக வந் து வயிறு செரியில்லையா ஏற்கனவே சாப்புற மாத்தரயே அவளுக வயிறுலா புண்ணாயிடுச்சா து சாப்டா ஒத்துக்கா ஆ வேண்டாமா கொஞ்ச நாள் ஆகட்டுமா
எவ்ளோ நாளைக்கி என்னமோ அதுக்கு ஐயா என்ன சொன்னாரு
ஐயால்லா வந்து வே வேற ஏதாவது டாக்டர்ட்ட காட்டுவோ வேற ஏதாவது பண்ணுவோ அப்புபுடின்னுச்சி ஜயா சொன்னா இதுதான்டா நல்லா பாக்குது இது தா நல்லா பாக்குதுல்ல சாப்புடு அப்புடின் சொன்னாரு நா சொன்னே அப்புடி இது வயிறு உங்களுக்கு ஒத்துவல்ல அப்புடினா நா ரொம்ப பெரியமாமாக் இங்க லோக்கல்லு ஆ லோக்கல்ல ஒரு டாக்டர்ட அத காட்லா இல்ல நல்ல ரெடி ஆனைக்லா காம்ச்சால்ல அவர் வயசானவர்னால அவருக்கு இதுல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர்ட்ட வேணா போய் காட்டுங்க அவர் இங்கிலீஷ் மருந்து தராம தமிழ் மருந்து தா ஏற்கனவே சொன்னாரு தரேனு அதே கேளுங்க அப்புடின்னாரு ஆனா ஏதா ஏதாது ஒரு நல்ல டாக்டர் முடிவு பண்ணுங்க அதெல்லா சரியா வருமா இதெல்லா சரியா வருமான் சொல்ட்டு கொஞ்ச நாள் ஆகட்டுன்னு சொல்ட்டு போய்ருச்சு ம் பே நல்லாரு டுமா இன்னு என்ன கொஞ்சனா அதாதா அவ போனதுக்கப்புறோ சித்தர எ மாமியா கேக்குது அ இன்னு கொஞ்ச நாள் ஆகட்டுன்னா இன்னு எத்தன வர்சோ ஆகணுமாமா அவனுக்கு
ம் ம்
அதுகளுக்கே தெரியிதுதே நா சொன்னே இது வந்து மருந்து வயிறு வா வாயெல்லா வெந்து போறதுல்லா இல்ல நா இன்னு சாப்படவே இல்ல மாத்தர சாப்பட்றதுக் பயந்துட் தா அவக அப்டி சொல்லிகிட்ருக்காக அப்பிடின் சொல்லி சொன்னே அ அந்த மாத்தரய சாப்படாம இருக்கற்துக் என்ன ஐடியாவோ அத சொல்லிகிட்ருக்காக நீங்களு கேட்டுகிட் சரியா எல்லாருமே சேந்து சொல்லுங்க சாப்பட்லான் சொல்லுங்க அது இந்த டாக்டர் குடுக்கறதா இருந்தாலு செரி அந்த டாக்டர் குடுக்கறதா இருந்தாலு செரி எனக்கு எதுவு பிரச்சன இல்ல எதோ ஒன்னு சாப்ட்டா செரிதா எனக்கு அப்டின் சொல்லி நீங்க எல்லாருந்தே சொல்லணு சொல்லுங்க சொல்லுவோன் சொல்லிர்க்காக எல்லாரு
ம்
சொல்லுவோ இவுக எடைல வந்து எங்க மாமா வந்து பெரிய மாமா வந்து பேசிகிட்ருந்தாக நாங்க ரெண்டு தடவ பண்ணுனோ சக்சஸ் ஆகல காஸ் தா வேஸ்ட்டு நா அது அவுக ஒய்ஃபுக் ஒடம் செரி இல்லாம வேற போச்சா ஒடம் செரி இல்லாம சேரி இதுக் வேற எதா பண்ணீர்லா தேவல்லாம இது அப்டின்னாங்க எனக்கு அப்பதா கோவோ வந்துச்சு அப்பிடி பாத்தா யாருமே ஆஸ்பத்திரிக் போவே மாட்டாகளே எல்லாரு வீட்லயே இல்ல இருப்பாக எதுக்கு எல்லாரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்லா பண்றாங்க நாங்க வேணா போகாம இரு க்கே நா போகல அந்த மாரி ட்ரீட்மென்டுக்குலா நா போல ஆனா இவுங்கள ஒடம்ப மொதல்ல சரி பண்ணிக்க சொல்லுங்க எதுக் கல்யாணம் பண்ணோ ஒன்னுமே இல்லாம இப்பிடியே என்ன இருக்க சொல்லி இதாக்கிட்டீங்க
ம் முத்து மேலா பெரியம்மா வ
ம் அவுக எல்லா ஒன்னாதா கீழ ஒக்காந்திருந்தாக ஒடம்பயாது சரி பண்ணிக்க சொல்லுங்க கடவுள் எப்ப குடுக்கறாரோ குடுக்கட்டுன் நா பேசாம இருக்கே அதுவு இல்லாம அதுவு இல்லாம எப்பிடி என்னய சும்மா இருக்க சொல்றீக நா கொழந்த எனக்குதா பிரச்சன அப்ப என்னா இர்ந்தாலு ஒடம்புக்கு எனக்குதா பிரச்சன எல்லாத்தயு ஃபேஸ் பண்ணி நா பெத்துக்கணு தா நா நெனைக்கிறே எங்க அம்மா அப்பா வந்து ஆசப்பட்டு கேட்டுகிட்டே இருக்காக நா எந்த முயற்சியுமே பண்ணாம எனக்கு இல்லன்னு நா என்னால முடிவு பண்ணிக்க முடியாது மாமான் சொல்லிட்டே
ஓ
ம்
அவ ம் முத் உ அவுரு எதுக்கு அப்பிடி பேசிகிட்ருக்கு ம் இந்த மாமா பெரிய மாமா இதெல்லா எதுக்கு பேசறாக நம்ம வாழ்க்கைக்கு ம் அவுங்கள மாரியே நம்மளு இருக்கனுன் நெனச்சிக்கிட்ருக்காய்களா
தேவல்லாம காச கம்மியா போய் செலவு பண்ண போறாங்களா ஏ அப்ப நின்னா என்ன பண்ணுவாங்களா
நீங்கதா என்னா பண்ணீங்களா தேவயில்லாம தான போய் செலவ்வள்ச்சீக அப்போ மொதலா யாரு கேட்டம்மா
அதே
திமிரு நல்லவேள இது மாமா இருக்கம்மோது பேசலயே
அதே அதுனால் தா ஆஃப் பண்ணி உட்டே எனக்கு வேணுன் நா நெனைக்கிறே எங்க அம்மா அப்பா கேக்கறாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவுங்களயாது சரி பண்ணுங்க அதயாது செய்ணுல்லல்ல
அதுக்கு ஐயா என்ன சொன்னாரு
அதுக்கெல்லா அவரு ஒண்ணுமே பேசல அவரு தா இருந்தாரு அவுங்க கேரக்டர் அந்த மாரில ஒரு நல்லா இப்டித்தா பேச நல்ல தெரிஞ்ச விஷயமா இருந்தா ஓவரா வரூ கொரலு ஏ ஆப்சனே இல்லாத கொஷினா இருந்தா வெளிலே கொரலே வராது
கொரல வராது ம் அது எல்லாருமே தா
அதுக்கப்பறொ அ ஆமா ஏ மாமியா வந்து சொல்லி உசுபேத்தி ஏத்தி உட்டு அத பத் சர் இல்லனா அது என்ன சொல்லிக் குடுக்குதோ அத பத்தி மட்டு பேசுவாரு இதுதா அவரு கேரக்டர் அ இன்னிக் கால ல வரும்போது இது இது எனக்கு ரொம்ப வு கொஞ்சொ டென்ஷன் ஆயிடுச்சா அழுதுட்டே வந் கெளம்பிட்டே நா அம்மா நேத்தே வர சொன்ச்சி செரின் வன்ட்டு கால நே காலைலே குளிச்சுட்டு சேலல்லா கட்டி கெளம்பிட்டே இது வந்துச்சா கொஞ்ச டென்ஷனாய்டுச்சி அழுந்துட்டே வண்டி எடுத்துட்டு வெளிய வந்த அது அக்கா வந்துருச்சு பாத்துட்டு என்ன எதுக்கு இப்ப அழுதுட் டு போற சும்தா தானே போற சண்டயா என்னன்னு கேட்டுச்சு அதப்பதா பாத்துச்சு அப்பதா வந்துச்சு இல்ல இல்ல அதெல்லா ஒன்னுல்ல ஏ தலயெழுத்த நெனைச்சுதா போறே அழுகுறே அப்டின்னு சொல்ட்டு வண்டி எடுத்துட்டு வெள வன் வீட்டுகார் இர்க்காரு அப்டின்னுட்டு வந்துட்டே அதுக்கப்றொ எல்லாரு பேசி
ம்
ம் அதுக்கப்றொ ஏ மாமியா நா இங்க வந்த க்கப்றொ ஃபோன் பண்ணுச்சு அது என்ன இல்ல சங்கடப்பட்டு போனீயே அதா ஃபோன் பண்ணே இல்ல நீ சும்மா நானே இருக்கே அப்டின்னே இல்ல ஐயா சொல்லுவன்ன சொல்லிருக்கா நீ எதயு நெனைக்காத அப்டின்னுட்டு
ம்
ம்
அவிங்களே பேசட்டூ
ம்
இ இன்னமு இத்தன வருஷொ ஆயிட்டே இருந்தா என்ன அர்த்தொ அப்டி மண்டடி அடி க்கணுனு எனக்கு அப்டி வருது க ஆத்ரமா மண்ட உருட்டுக்கண்டய வச்சு அடி அடி அ
நானே சல் றோ இதெல்லா பண்ணுங்கனு சொன்னாங்க ஓ முயற்சி பண்ணி பாத்தாதா என்னன் நா
அதா
நம்ம ஒண்ணு நீ சரியா அல்ல நீ இருக்கே சரியா வரமாட்டே நம்ம அப்டி பேசலயே
ம்
அந்த மாதிரி ஆளூகளார்ந்தா இவல்லா என்ன பண்
அதா இவுனுக்கெல்லா அந்த மாதிரி ஆளூகலா தா இருக்கணு
செரி அப்டி ஒண்ணு நா சொல்லல அதயு நா சொல்ட்ட ஒங்கள கட்டாயப்படுத்தணுனு எனக்கு எண்ணமே இல்ல எனக்கே சங்கடமா தா இருக்கு அவர் மா மாத்திர சாப்டுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு வேற வழி இல்லையே நா என்னா பண்றது மூணு மாசத்துக்குதே சாப்புட சொல்லுங்க அப்டின்னு
ம் ம் நீ விடு சாப்புடுவாய்ங்க
செரி இருவே நா மாமாதா கூப்டு
ம் ம்
ம்